கேக்குதாடா
ஆ கேக்குதுடா
எனாடா ஒங்களுக்குள்ள ஓது இது பண்ணா கூட அது முடிக்க மாட்டேனா இன்ஃபர்மேஷனே இல்லாம இருக்குது
அதல்லா நீங்க முன்னாடியே பிளியரா சொல்லிருக்கணு முடிகனூனு
நானு முடி டேய் விளாட சொல்லி தாங்கடா
சேர் நால் நாளு ப்ளாஸ் டேடுன்னீங்க நால் நாளைக்கு மேலயே ஆகுது
அ திவாகர் அப்பிதா சொல்லிகிரா இப்ப ஃபோன் பண்ணி கார்த்தி இல்லப்பான்றாதா
நா அப்பயே கேட்டே அன்னைக்கே ஒங்கள பசங்க கேட்டா இல்ல நாங்க பிஷியாரு பிஷாருகோன்டீங்க
ஆமாடா எல்லாமே ஃபோ டேய் நீயே பாத்தியே போடா அவ ஃபோன் வச்சு பேசிகிறானுகோ
அதா குரூப்ல யாருக்குனா மெசேஜ் பண்ணிட்டு அப்டியே பேசினீரிங்க போல
டேய் குரூப்ல மெசேஜ் பண்ணணு நீ அவ்ளோதா அப்டியே மெசேஜ் பண்ணி பேசனுந்தா அவனு தனியா மு நானா பதி நாலு
பதினாலு மொத்தோ எத்தன முப்பதா
மொத்தம் முப்பது நீ எவ்வளவுதா வா முடிக போற நீ எவ்ளோ
இதா ஸ்டாடிங்கே
மகிழ்ச்சிடா
சேர் னா அப்பற எங்கன பண்ணீங்களா
எங்க
கேட்ரிங்கு
இல்லடா அதத்தா நா ஒரு ஒரு நாள் சொன்னே பாத்தியா அது வேணுகோபால் கூப்ட்டா போழுது
அன்னக்கி இருந்ததுடா நாங்க போனாப்ப ராஜா ரவிக்கி
ராஜா ரவி அஞ்சு பே பத்து பே கேட்டா ஏய் சுத்தமா இல்லடான்டே
ம் அன்னக்கி நீங்க இல்லாதது அப்பறோ பக்கத்துல எங்க வேல பாக்க பசங்க வந்தானுங்க
ஆ ஓ தச்சது குட்டோட போய்டாங்கடா நாங்க ஒத ஒது ஏழு பேர் எட்டு பேர் இருந்தோ நாங்க வந்து காமாஜி மண்டபோ வன்டோ
ம் ம்
ம்
அதா இங்க கீழ அடுச்சாங்க ட்ரம்மு கீழ வந்து மேல எல்லாரு
போய்ட்டு ட்ராஸ் ஓபன் பண்ல எவ்ளோ பாய் சாப்பாடு
எவ்ளோ பேரா இருக்கு ஒரு ஐநூறு அறுநூறு பேர் தா இருக்கு கம்மியா தா வந்தாங்க கூட்டோ வர்ல அவ்ளவா
வால்ல அது ஒர்ஸ் எங்களோ காமராஜர் மண்டபோண்டா ஐநூர் பேர்தா சாப்பாடுன் சொன்னாங்க கூட்டோலா அவ்ளோ இல்ல எட்த்தென்னவோ வெங்கில் கால்ணிதா நான்வெஜ்ஜு
ம் ஹும்
வெங்கல் கால்ணின் இர்ந்தாங்கோ வெங்கல் கால்ணி எவுளோ கூட்டமா இருக்கு நீயே சொல்ல
அதுக்கேன்றியே நாங்க அப்ப வந்து கூட்றோடு இது கால்ணி ஒரே ஒரு ஆள்வர்னு தெரிமா கம்மியா பந்தி ஃபுல்லாவே உக்காலே நால் நால் பேரா உக்காந் இருந்தானுங்க
பாத்தா ச்சு அதே முன்சுச்சு ஒன்பதேலா முன்சுச்சுதானுக
ம் ஹும் நான் கூட ஒன்போதுரைக்குலா கழம்பிடோண்டா நால் ட்ரமு செஞ்சிர்ந்தாங்க
எங்கள்து நால் ட்ரம்தா
நால்லே எல்லாமே காலி ஆய்ச்சு பசங் போக எட்த்வச்சிர்ந்தோ
இல் அது இது சாப்பாடு மீந்ததாவோ ஓ ஒரு ட்ரம் ஃபுல்லா மீதுச்சுடா அது ஆளுக் கொஞ்சோண்டு கொஞ்சோ கொஞ்சோ எடுத்துன்வன்ட்டோ
இங்க எத்துன் போர்த்துக் கேட்டீங்க நானுங்க சுத்தமா மீறவே இல்ல
பொண்ணு மாப்ளைக்கே பொண்ணு மாப்ளைக்கே நான்வெஜ் சாப்புல வெஜ்ஜுதா சாப்ட்டுகாங்க
ஏன்
அவன் நான்வெஜ் சாப்பு மாட்டாங்களா
தேர்ஸ்டேல நீ ஆ வேணு கூட சாப்புல்ல சாய் பாபாவா
அதா அவுங்குளு சாப்புலியா அவுள்தா இது அது இல்லாம சிக்கன் சிக்ஸ்டி ஃபை வந்து ஒது ரெண்டு பேஷின் எட்த்து வச்சோ அவுங்ளுகுனு
சூப்பர்ரா அதெல்லா எதுமே இல்லடா இங்க
அவுள்தா நா அது இன்ன பண்ட்டோ செர் நாங்கோ பேக்கு பேக் பண்ட்டு நாங்க எட்த்துன் வன்ட்டோ
ஒரு ஃபோன் பண்ணிர்ந்தா நாங்க வந்திருப்போல்ல ஆ காமராஜர்க்கு
ஏ உங்ளுக்கு பிரியாணிதாகு கண்டிப்பா
சைடி சிக்ஸ்டிஃபை இல்ல கேசரி தா இருந்துது
கேசரிதா கேல்சு எங்ளுக் பிரட் அல்வா பிரட் இல்லாம இர்ந்துது நெனைக்கிற ஆமா எதுமே வேணா அப்ப அத்ல ஏன் சாப்புல்ல
ஆ ஹா தேர்ஸ்டேல சாய் பாபா வெர்தமா
ம்
அதுனால அவன் சாப்புல்ல
ப்மே சாப்ட மாட்டான் பாலு ஒரு டைம் கர்ட்டா நா வெஜ்தா சாப்டுவ சே என்ன ஆட்ரு நெஸ்ட் எதுனா அவ்ல்தாவா
அட்த்த மாசோ வரூ வந்தா போவே அதுக்குள்ள எங்கனா வேல தேடின் போபோற நானு டீம்ளே எங்கனா கேட்டீங்ளா
என்னது
வேலக்கி
எங்க
இது கேட்டது பில்லானால போய் கேட்டன் நானு ல்ல
அது கேட்னா அது வந்து டேசுனுக்கா மந்த்சு நாளைக்கு நா அட்மிஷன் போட்டு மெட்ராஸ் யுனிவர்சிட்ல கரஸ்ல போட்டு செப்போ இல்ல அவய முட்டா ரிட்டன் நடுல பர்மிஷன் கேட்டு நாம எதூ
நாளிக் போய் போட போறியா அட்மிஷுனு
தாவ அட்மிஷன் நாள் எதோ ஓப்பன் ஆவுதா அவுளுக்கு போய்ட்டு அட்மிஷன் போட்டு வந்துர்பா இல்ல அட்மிஷன்லு சீட் அன்லாக் பண்ட்டனா உட்டா கூடோ எப்பனா சனிகெழ்ம் நாத்துகெழ்ம் தான இர்க்கு போய்ட்டாக அன்னைக் கூட போய்ட்டு இது பண்ணிக்கலா அ ஹ்ம் லே காலேஜ் வரதேவ இல்லண்டாங்க அவுங்களு கேட்டன்டா
ஓ இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் லொயலால பண்றானுங்க
காலேஜே நீங்க வர்தேவல்லா ஆன்லைன் க்ளாஸா
ம்
ஆன்லைன் க்ளேஸா நீங் நீங்க வந்து எக்ஸா மட்டு வந்து எழுதுனா போது
எவ்ளோ கேட்டானுங்க
ஒன் இயர்க்கு வந்து டென்ட்டி
ஒன் இயர்க்கு டுவன்ட்டி ரெண்டு வர்ஷோதா ஃபார்ட்டிலியே முடிச்சு இருக்குமா
ம் ம்
சூப்பர்ர நாலா மொத்தத்துல ஃபோர் கிட்ட கட்டிருக்கண்டா
ம் எங்களால அவ்ள பட்ஜட்லா குடுக்க முடியாது நாங்க வந்து நார்மல் ஃபோ மட்டுதா குடுக்க முடியு அந்த ஃபோர்லா குட் ஆ அப்டி டிமாண்ட் ஆயிடு
ஹஸ்ஸ்ஸ்
நீங்க என்னப்பா நெல்லு மூட்ட போட்டீங்க நெல்லு மூட்ட போட்டு குடுக்குறீங்க எங்களுக்குன அப்டியா
சொல்லி அதுவே டெலீட் தா இப்ப நா வேலைக்கு போய் கேட்டுனு அதே செரி ஆமா பாகத்துல ஒரு கம்பெனி இரு
சொல்லோனக்கு பாகத்து என்ன கம்பெடியா
சி வெங்குல்ல பெசா சி ஜே எஸ்ஸா என்னெது அது அந்த வீண்மீல் கம்பெனி மா வீண்மீல் கம்பெனி தான அது
அது தெர்லட அது எர்த்தா எர்த்தவுட யார்னா சொல்லுவங்க அதா போயல நெறய பேரு வேல செய்வாங்க உங்க ஒட்டலு
சல்ரி தேர்ட்டியே ஃப் அ என்னவோ தராங்லண்ட
ம் அது ஆளு எடுக்குனு ஆளு எத்தா மட்டு தா நா போ முடியுமே ஸ்டாரிங்கே எப்ப எப்ப ஆளுங் கம்மிய அப்ப மட்டு தா எடுப்பாங்களே
ம்
அதுவு நல்ல கம்பெனி தா சாப்பாடு எல்லாமே அவுங்களே போட்டுவணுவோ பக்கத்துலே இக்குது போய்ட்டு வர்துக்கு ப பக்கத்துலே இருக்குதாட கம்பென் ஆ உனக்கு தா கிட்டா என்ன மு என்னது எங்க செம்பேடு வந்து ஆத்து பக் க்கு வந்தானா உங்களுக் கிட்ட அதுவா
இதுவறியு ஒரு நாள் கூட அந்த ரூட்டுல வந்தில்லட நானு
டேய் நீ வேஷ்டுடா
இவ வந்தா ஒரு நாளு அவுங்க அம்மா எத்தின் வந்து இங்க பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு போனா யாரு பேர் தெர்லியே அய்யோ அஜித்தா இவன் அன் அன்னிக்கு கூட வந்திருந்தானேட கேட்டரிங்க்கி
எங்கடா டே நவீனா
நவீன் இல்லடா அவ பேர் வேற ஏதோதா நெனைக்கிறே
ஏ பூர்ணச்சந்தரா
குட்டி தினேஸ்சு இல்ல உன்னாத்தாவ வருவானே
டே அதாடா பூர்ண சந்தர் ஸ்பெண்டர் பைகில ஒருத்தன் வந்தானே ஆவல்லா அந்த கேட்ரீங்க அந்த கேட்ரீங்க
பூச்சத்தி போடு வந்தானேடா ஜெயதீஷ் கிட்ட கூட நல்லா பேசிருந்தானே
ஆகாஷ்ஷா ஆ அப்ப மட்டு தா பாத்துக்குது
ஆ அப்பதா தெரியு அந்த ரூட்ல இப்ப தண்ணி இல்லன்ட்டு இது வரையு அந்த ரூட் நா வந்தது இல்ல போனது இல்ல
ஆ
அவந்தா சொன்னா தண்ணியில ரோடு நல்லா இருந்தாதா இப்படி வந்துட்டோ திருவள்ளூர் போனோ நாங்க
உம்
ஏ உங்களுக்கு இதுவு அதுவு ஒரே தூரந்தா வருமா செம்பேட்ல இருந்து மெயின் ரோட்
ஆமா ஆமா
அப்ப நீங்க கேட்டரிங் பதுல்லா இப்படி வந்து போகலால்ல நா வந்துருவேல
உம் ந இ இது கிட்ட ஆத்து போரது வெள்ளது வெள்ளுவது இந்த தோலு போவம்னா இது கிட்ட
ஆ கூட்றோடனா அந்தங்கிட்டியா
ஆமா இப்படியே வந்துரலாம்ல அதுக்குதா அவ்வுளோ தூர வந்து உள்ள வருனுமா ரோடு நல்லது ஆதுல
அதுக்கு அண்ணாண்ட எல்லா ரோடு இல்லையா மண் ரோடா
அண்ணாட்டுல்லா ரோடு இருக்கு சுடுகாட்டு தான்டண்டு போய் தா கொஞ்சு இனி அன்சைடுல தா வந்து வெளாடுவோ இன்னிக்கு இல்லேனா அடுத்த வாரோ விளையாடுவாங்க கிரிக்கெட்டு் அங்க ஆத்துல தா விளையாடுவாங்க கிரிக்கெட்டு சேரி நாமா
தண்ணி இல்லல்ல சுத்தமா அந்த பக்கோ
தண் அங்க தண்ணி வராதா மேல
மேலே வராது குட்ட குட்டயா தண்ணி இருக்குமே அது கூட இல்லல்ல
அது தெர்ல எதுக்கு கொஞ்சோ கொஞ்சோ எடத்துல அங்க அங்க இருக்கு
குளிக்க பாத்தந்தா எங்க போவீங்க
குளிக்கிறத்துக்கு பாத்திங்கெனா கெணத்துக்கு போனுங்க அவ்வளதா இல்ல ஆத்துலயே கூட குளிப்பே நானு கெணறு இந்த சைடுல இருக்குவ மேல் செம்மேடு இந்த அந்த சைடுல இருக்கு காட்டுக்குள்ள கெணறு எங்க ஊர்லயு கெணறு இக்குதாவது ரெண்டு மூணு கெணறு அது சுத்தோ பண்ணாம வச்சுருக்காங்க
எங்க ஊர்ல கெணறுங்க எல்லா தூத்துட்டானுங்க ஒன்னோ ரெண்டோதா இக்குது
இருக்குது சுத்தோ பண்ணா துட்டு ஆகிடுமா கவர்மெண்ட் கவர்மெண்டுன்றே பாரு எங்க ஊரு பேங்க்லே ஒரு இது ஒரு கோடி ரூபாய்கிட்ட இருக்குது
பேங்க் இக்குதா இது கிராம இங்க உங்க ஊர்ல இருக்குது
எல்லா பேங்க் எல்லா இதுவு ஒரு பேங்க் இருக்கு அந்த அந்த வங்கிலதா போயி வாங்கிக்கனு நம்ம காசு
ஆன்லைன்லேயே நம்ம பாக்கலா ஒரு கோடி ரூபா கிட்ட இருக்குதுடா அநியாயத்துக்கு பாத்தேன்டா நா அன்னைக்கு
எப்போ
ஆ இல்ல இல்ல செக் பண்லா அந்த பஞ்சாயத்து இதுகுல்ல போயிட்டு செலெக்ட் பண்ட்டு செம்பேடு செலக்ட் பண்ட்டு வேனா பாக்கலா
அது வந்து அவுங்க வச்சிருக்கதா கடன் குடுக்கரதுக்கு
ஆ மொத்தமா அமௌண்ட் எவ்வளோ மொத் மொத்தமா அமௌண்ட் எவ்வளோ எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணிருக்காங்க இந்த வருஷத்துல எவ்வளோ செலவு எல்லாமே எடுக்கலா அந்த பில்லு
என்னானு போட்டு சர்ச்சு பண்ணணு
தெரிலடா நா அப்ப சர்ச் பண்ணே அடுத்து மரந்தே மறந்துட்டே கூகுள்ள வேனா போட்டானா கெடைக்குனு நெனைக்கே இல்ல யூடியூப் போட்டா அது மாரி எடுக்லா
பாக்குற போட்டு பாக்குற
ஏ உங்க ஊர்ல டீட்டெயிலா தெரினுமா எவ்ளோதா காசு
எங்க ஊர்ல எங்க ஊருனா எங்க ஊர்ல இருக்காது அங்க மெயின் ரோடு சொல்லுவீங்கல்ல போய் பஸ் ஏறுவீங்களே
ஆமா
அங்க இருக்குறதா பேங்க் எங்களுக்கு
ஆ பேங்க்னா அது இல்லடா பஞ்சாயத்துன்னுது ஒரு பஞ்சாயத்து ஆ அந்த பஞ்சாயத்துலதா எதாவது ஒரு பிரச்சனனா காசுவ
ம் ம்
ஆ
என்ன திவாகர் தண்ணிக் போயிருந்தானே வன்ட்டானா
வண்ட்டா வண்ட்டா வந்தான் அன்னைக்கு கேட்டரிங் போனா இப்ப பஸ்க்கு ஆ தெர்லலடா நா அவ்ளவா கேக்ல
ம் ம்
ஜாலியா போய்ட்டு வந்துருவா எதுக்கு போவானே தெர்ல போய்ட்டு தெர்ல
உம்
ஆ ஆ சரியான இப்ப வெயில் அடிக்குதா நைட்டு ஃபுல்லா மழ பெய்யுது
ஆ நேத்து நைட்டு் நல்லா பேஞ்சுது போல்றா காலைல போய் எழுந்து பாத்த
இது என்னல் ஆ இப்போவெயில் அடிக்கு அதுக்கத்து கொன்நேர பொர்த்து மழ பேயு
ஸ்ம்
நாங்க கரெக்டா மூணு மணிக்கு போவோ மூணு மணி அதுவு டான்னு வந்துடு நாலு மணிக்கு மழ பெய்யு நாங்க எல்லா வீட்டுக்கு வந்துருவோ
எங்க விளாட போவீங்களா
வீட்டுபோனா போனா அப் இதாய்ச்சு
என்ன கிரிக்கட்டா
கிரிக்கேட்டு
இந்த மாரி காலனி கிரவுன்ட்ல போய் வெளாடுவ கிரவுன்ட்ல வந்து நெல்லு போட்டு வச்சுருக்காங்கோ
ஸ்உஸ்
அவதா இப்பு கா ஆ
இப்பன்னா பண்ணு கட் பண்ணிட்டு மறுபியு போடுறதுந்தா போட்ணுமா சரி ஓகே ம் சர்
இந்த நம்பர் தானா சரிஇரு நா பண்ற
ம்